ம் சொல்லுங்க
இரு நா நெக்ஸ்ட் ஒன்னோட நம்பர் இருக்குல அது ட்ரை பண்ற அம்மா உங்க அப் அந்த நம்பர் எங்க
நா ஒன்னு லாகினே பண்ல
இ லாகின் பண்ணவேணா அப்டியே நா பண்ணிப்ப பண்ற வருதா பாரு
வராது
ட்ரை பண்லா
ஆ வராது அது
ட்ரை பண்லாமே
ஏ அது கரெட்டா இருக்குற்து வராது
என்ன கரெட்டா இருக்குன்னா புரில
நா ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு அது அதா சொல்ற வராது ம் வராது ஒருத்தி பண்ணிட்டா வர்ல அதனாதா சொல்ற வராது லாகின் பண்ணா தா ரைட்டு இது வேற சும்மா டொக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு எதன்னா ஒன்னு பண்ணிகின்னே இகுது
ம்
வெறுப்பா இல்ல
என்னான் தெர்ல எ வீட்டுக்காருக்கு எ மேல காதல் வந்துக வச்சு காதல்
என்னாது
காதல் அதிகமாய்ச்சு அவருக்கு
ஓ மை கா
ம் என்னாயிச்சுனா ஆ எனக்கு நா இப் இல்லப்பா இங்க பாற நா வந்து அப்பத்துலருந்து அதிகமாதா குடுக்குற அப்பத்துலர்ந்து
ம் அ
இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தா அப்பதுலருந்து
ம்
அவரு வந்து அப்டியில்ல எப்டி இருக்கது சொல் சொல்லிருக்கல இந்த மாரி விஷயத்துல எப்டி எப்டி பசங்க கூட டைம்ஸ் பண்றது வேலைக்கு வர்றது தூங்கற்து பெருசா எ மேல இன்டர்ன் எடுக்ல லவ் இருக்கு பட் ஆனா அத வெளிய காட்டிக்ல ஓகேவா அதிகமா எப்டி சொல்றதுன்னா நா நெனைக்கிறப்பல்லா நா போய் நிக்கிறதுனால அவர் மேல காதல் இல்ல நா இல்லனாவ்தா உனக்கு தெரியு அப்டில்லா நா சொல்வே நானு இப்ப என்ன ஆச்சுனா நடுவுல வந்து ஊருக்கு போயிருந்த தெரியுமா அப்போ பேச முடியாம வீட்ல எல்லாரு இருந்து பேச முடியாம வீட்டு பிரச்சனயே பெருசா இருந்துச்சு
ம்
தெரியுல்ல
ம் ஆமா
ம் அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு மாச அவர்ட்ட பிரேக்கு
ம்
அப்பதா என்ன ஆய்ருக்கு அவருக்கு வந்து என்ன மிஸ் பண்ணி காதல் அதிகமாய்ர்ச்சா அப் இப் இப்போ என்ன ஆவுதுன்னா நா அதீக குடுக்கறதுனால நா கம்மியா குடுக்குற மாரி இப்ப அவரு அதிகமா தர்றதுனால நா வந்து கம்மியா குடுக்குறமாரி ஃபீல் பண்றாரு புரி ஒனக் கு ஆ நா வந்து எப்பயுமே நா அப்டியேதா இருக்கே என்ன ஆனாலு ஸ்டார்டிங்லந்து இப்பரைக்கு அந்த இன்ஃபினிட் டி இன்ஃபினட்டில தா இருக்கு அவரு வந்து இந்த தௌசண்ட் ஒன் லேக் அப்டின்ற நம்பர்ஸ் இல்ல நா வந்து இன்ஃபினிட்டி நா எ கவுண்ட்லெஸ் அவரு வந்து நம்பர்ஸ்ல முடிக்கிறாரு தெரிமா இப்பதா அவருக்கு என்னாயிருக்குன்னா கவுன்ட்லஸ் போயிருக்கு ஆனா அவுருக்கு வந்து அவுரு இப்ப வந்து அது வந்து யுட்டிலைஸ் பண்ணல அவரு அதா அன்னைக்கு மனச விட்டு பேசனோ ரெண்டு பேரு அப்பதா சொல்
இது ரியலைஸ் பண்லியா யுட்டிலைஸ் பண்லியா
அத புரிஞ்சுக்கவு இல்ல தெரிஞ்சுக்கவு இல்ல
புரிஞ்சிக்கலைன்னா ரிலேஸ் பண்ல
ஆ யுட்டிலைஸ்சு அதான
யூட்டிலைஸ்னா அத அவுங்க வாங்கிக்கல அப்படித்தான வரு
யூட்டிலைஸ் பண்லனாலு அனலைஸ் பண்ல வாங்கிக்கலனா அப்டியா வரு
ஆமா யூட்டிலைஸ் யுட்டிலைஸ்னா வாங்றது நீ குடுக்குற நா வா யுட்டிலைஸ்னா நா வாங்கிக்கல
ஓ ஆ அத அத அக்செப்ட் பண்ணிக்கல அப்டின்றதுக்கு தா வருல யுட்டிலைஸ் ஆ அக்செப் அக்சப்ட் மீன் பண்ணு ஓக்கே அதா ரியலைஸ் பண்ணல ரியலைஸ் அனலைஸ் ஓக்கே பண்ல
ஆ அனலைஸ் ஆ இது சொல்லா
அதுதா வந்து சொல்லிருந்தே நா உனக் அப்பத்துல இந்து இதே குடுக்கதுனால நீ இப்ப புதுசா அதிகமா தர்றதுனால நா பண்றது ஒனக்கு க கம்மியா தெரியுது ரா அப்டி சொன்னே அப்டிதா சொல்லிருந்தா இது மாரி இப்ப நா அதிகமா தரே நீ கம்மியா தரேன் சொன்னா இதுக்கு முன்னாடி நீ அதிகமா தந்த நா கம்மியா தந்த இப்ப நா அதிகமா தரே நீ நா கம்மியாலா தர்ல இப்ப பொறுத்த வரைக்கு அப்டி இருந்துச்சு அப்டி வச்சுக்கோ ஆனா நா எப்பயும் போலதா இருக்கே நீ அதிகமா தெரியறதுனால நீ உனக்கு அது கம்மியா ஃபீல் ஆகுது நா எப்பயுமே தர்றது உனக்கு கம்மியா ஃபீல் ஆகுது இப்ப நீயு அதிகமா குடுக்குற நா இங்க அதிகமா குடுக்குறதுக்கு ஒன்னுமே இல்ல நால் லா அப்பத்துல இந்து அதிகமா தான தரே அப்டினுட்டு சொல்லினுருந்தே எப்பயுமே ஃபோனே பண்ணாது வேலல இன்னிக்கு திடீன்ட்டு தூங்கினு இரு க்கு வீடியோ கால் பண்ண சொல்ச்சு வேலைல
ம்
பண்ணாரு நல்லா தூங்கின்னு இருக்கற நல்லா
ம் ம்
தூங்கு மூஞ்சில ஆனா நா வந்து லவ் பண்ண ஸ்டாட்டிங்ல இந்தே நா அழகா இருக்கணு
ம்
வீடியோ கால் பண்ணா மூஞ்சு கழுவின்னு வர்றது தல சீவின்னு வர்றது அந்த மாரியெல்லா பண்ண மாட்ட எப்டி இருக்கணோ அப்டியே பண்ணுவேன் நானு
நானு அப்டிதான்
ம்
நா வீடியோ காலே பேச மாட்டன் அவாய் பண்ணுவன் எனக்கு புடிக்காது
நாங் பே ஏ ரேர்ல்ல அவன் வந்து திடீனு வீடியோ கால் பண் பண்ணான் அவனே பண்ணான் அதிசயமா இப்ப நீ என்னதான் பண்ண சொல்வான் அவனே பண்ணான் கால்ல கண்ணு குடுத்து இருக்குமல்ல நல்ல மூஞ்சாண்ட வெச்சுன்னு என்னடா ஆமா வயசான ம் அப்டின்ட்டு தொப்புளு புத்த கொத்தா அப்றோ கால் பண்டான் இப்போ நார்மல் கால் பண்ணிடு அப்றோ முழிச்சதுக்கு அப்றோ சாப்பாடு செய்யறப்ப கேட்டன் என்னடா அதிசயமா பண்ணனு இல்ல அதிகமா மிஸ் பண்ணே அப்டி சொன்னா
ம்
ஃபோன் யூஸ் பண்ணீங்ளா அப்டின்ன அதா உம்மா குடுத்தான்னு சொன்ன சேரி சேரி ஓ வீட்ல என்யோ ரொம்ப ஒரு மாரி பண்றாங்ளா அத அவளுக்கு தெரிதில்ல
புரிது
ஒரு கட்டத்துல நா சொல்லலனாலு ஸ்ருதி சொல்ட்டா நான் ஒரு ஒரு கட்டத்துல நான் அவன்ட்ட சொல்லலனாலு ஸ்ருதி சொல்றுவான் இந்த மாரி நா வீட்ல இப்டியெல்லா நடக்குது அப்டின்ட்டு
ம்
ஓகேவா நா சொல்றேன் நா சப்போ சண்டே இல்லனா சொல்றன்
ம்
தன்னா அப்டி நடக்குது யாரு புரிஞ்சுக்க மாட்றாங்க ஆனா அவளா என்னை என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அதுக்கேத்த மாரி இவளு நடந்துக்க மாட்டறான்ட்டு ஆனா இவனுக்கு தெரியு நா என்ன பண்றன்ட்டு புரிதா அவள் சொல்றது ஏனா இவன்ட்ட எல்லாமே நா சொல்லிட்டுதானே பண்ணின்னு இருக்கேன்
ம் புரிது
அதனால எம் மாதிரி அதனால அவன் வந்து இப்ப வந்து முடிவு பண்ணிக்கிறானுமக எதாச்சு கேட்டனா நோன்றதே சொல்ல கூடாதான் அதுக்கப்றோ என்ன கேட்டாலு இந்தா இந்தாபண்ணணு அப்டின்னு சொன்னன் மழை வருது
உன்கிட்ட ஒன்னு கேக்கணு
ஆ
அது நா அவர்கிட்ட அவ்ளா பேசலல்ல பேசறது இல்லல்ல
ஆமா
அது எதனா ஃபீல் பண்றியா நீ
யோசிப்பனே
ஆ
ஆ பண்ணுனே
ஏ
ஏனா
கேக்குற உன்ன
அவன் இப்ப இருக்கோ உனக்கான ஸ்பேஸ் உனக்கானது மட்டும் குடுத்திருக்கான் நீ அந்த ஸ்பேஸ் அவனுக்கு தரலன்றப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்
எனக்கு அந்த அவருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குதான் எனக்குள்ளும் பட்
நீ அத எப்டி சொல்றேன்னா நீ அத காட்டாம இருந்தாலும் நா நா அக்சப்ட் பண்ணிப்பேன் நீ காட்டீங்கனாலும் சிவிடு அவளோட இது அவளுக்கு நீ அத வந்து ஒரு மாரி நெகட்டிவா எனக்கு என ரியாக்ட் பண்றப்ப எனக்கு அது ஒரு மாரி ஹெர்ட் ஆகுது
நா நெகட்டிவா அட் பண்ணல எனக்கு வந்து இல்ல எனக்கு வந்து ஆ நான் நீயே பாத்திருந்தா தெரியும் நான் ஃபர்ஸ்ட்ட்ல்லாம் நல்லா தான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட ட்ட நான் இப்பல்லாம் சுத்தமா எதுவுமே நான் பேசர்தே இல்ல அது உனக்கே தெரியும்
ஆமா
ஜஸ்ட் கால் பண்ணா ஆள்தா என்ன வச்சுருது அவ்ளோதான் நான் மத்தபடி அவர்கிட்ட நான் எதுவுமே பேசுறதுல ஏனா எனக்கு அது ஒரு மாரி எனக்கு தெரியல அவர்கிட்ட எனக்கு பேசுவே வரமாட்டுங்து இப்பெல்லா எனுக்கு இருக்குற கில்டனாலியா என்னன்னு எனக்கு தெரியில அவருகிட்ட என்னால ஃபர்ஸ்ட் மாரி பேச முல்ல
தே ஆனே நார்மலா இருக்க நீயே அப்டி இருக்க
எனக்கு தெரியல அவுரு கேட்ட கே அவுரு என பாத்து கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப அபெட்டாச்சு ஆ கா அவரு கேட்டது தப்பு தப்புன்னு நா சொல்ல மாட்ட அது கரெக்ட்டு தா அவரு கேட்டது எனக்கு அது மறக் அது என்னதா நெனைச்சு நா திரும்ப நா பேசுனாலு ஒரு என்னதா ஒரு என்னால ஃபி அதா சொல்வேல ஒரு சிலவங்களா என்னால ம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு அந்த மாரி
நீங்க நீயே அப்டி நெனச்ச நீ தா அப்டி இருக்
ம்
ம்
புரில
இதான் அவ்னுக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சா என்ன தெரிமா சொல்வான் நா பூதமானா என்னது நானும் ஒரு மனுஷன்
புரியல
இப்ப நான் சொன் இது மாரி உன்னை ஃபேஸ் பண்ண முடியலன் அவேன் சொல்றான் இந்த ரீசன் அப்டின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ மல்ல மாட சொல்றேன் இந் மாரி சொல்லனா இல்ல நான் என்ன பூதமா என்ன
ஏய் பூதோ மனுஷே அப் டினோட அந்த இப்போ ஒரு இதுல அவுங்க கேட்டாங்க அது நான் எப்படி அது நா எப்டி கேட்டது கேட்டதுதான அது என்னால வந்து எப்பிடி இப்போ நம்மளுக்கு ரொம்ப குளோஸு இப்ப நா அவரா வந்து இப்ப கூட நா சொல்றனே அவர என்னால
ஏ இப்போ வரைக்கு தெரிமா என்னுத் என் திட்டோ நீதா நீதா நீதா நீ நீ இந்த மாதிரி தொல்ல குடுக்காம இருந்திருந்தன்னா இந்தா நம்மளுக்கு கல்யாணோ ஆயிட்டுருக்கு தொல்ல குடுக்காம இருந்தா இந்நேரோ நா உன்ன கல்யாண பண்ணிட்டு இருப்ப அப்டின்ட்டுதா சொல்லுவா
உம்
நான் டப்புன்னு ஆஃப் ஆயிடுவேன் ஆஃப் ஆயிடுவேன் அப்புறம் என்ன ஆயிச்சு ஏ நான் சொன்னது ஏதாச்சும் கஷ்டப்படுறேன் என் மேல தப்பு இருக்குல அப்டின்னு சொல்ட்டு நான் விட்ருவேன் அவ்ளதான்
அப்டி இல்ல எனக்கு வந்து என்னன்னா வந்து கரெக்டான கேள்விதான் பட் அது என்னால அந்த மனுஷனே அப்டி கேட்டாரே ஏன்னா எனக்கு அவர் மேல ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது ஸோ நான் அந்த எடத்துக்கு அவுரோட அவுரோட ஸ்பேஸுக்கு நா வந்து அவ்ளோ பொறந்துனா அது கெடயா கடயாதமா
உன்ன நீ டீகிரேட் பண்ணிக்கிறியா
எனக்கு அப்டி தா ஃபீல் ஆகுது இல்ல நம்ப பண்ணது எப்டி இருந்தாலு அவுரு அதுக்கப்புறோ அது எதுமே என்கிட்ட பேசறதுக்கோ விருப்பம் இல்ல அப்டிதான் எனக் தோணுச்சு நம்ம ஜஸ்ட்டு அமைதியா அப்டியே பேயிலாம்
ஸ்டாட்டி இது ஸ்டார்டிங்ல இருந்து இது வருக்கும் வந்து வந்து யார்ட்டயாச்சும் பேசியிருக்கானா இல்ல இல்ல நார்மலா இப்ப எப்டின்னா நீ இப்பயும் செரி எப்பயுமே செரி அப்பயுமே இப்போ எப்பயு எல்லா டைமும் அப்டிதான் நீ அ இப்ப அவனுக்கு மெசேஜ் பண்ணி ஏதாச்சும் கேட்டேன்னு வச்சுக்கோ உனக் உன்ன அவாய்ட் பண்ண மாட்டான் பதில் சொல்லாம எல்லாம் இருக்க மாட்டான் அதே மாரி யாருகிட்டயுமே இதுவரை அவன் போய் வாண்டெட்டா வந்து வான்டடா வந்து பேசுனது கிடையாது யாருகிட்டயுமே யாருகிட்டயுமே பேசுனது கிடையாது அவன்
ம்
தவறு அன்னால தான் அன்னாலதான் இப்ப இப்போ கூட அவந்தா பாத்துப்பான் அவங்க ரெண்டு தங்கச்சி இருக்குல கூட சேத்து உன்ன அவ இன்னொருத்தி இருக்கால காலேஜ் ஃப்ரெண்ட் அவ எனக்கு கல்யாணம் ஆவபோதுல அவ அப்புறோம் இவ நம்ம கூட இருந்தாலே சர்ச்சுல
ம்
ப்ப